ம் ஆஹா கேபில் இல்லா சாப்டிங்ளா கேக்குதுங்க்ளா
ஆ கேக்குது சாப்டிங்களா இல்ல சாப்புண்ணும்
நா எங்க கீழயே போல மேல தா இருக் குட் மானி
உம் உம் என்னா சொன்னாங்க என்ன ஆச்சி
ம் ஒன்னு இல்ல அது டெக்ஸ்ட்ல அம் பேஸ்னது ஃபோன்ல பேஸ்ன அதுக்கப்புறோ ஓகே நார்மல் ஆய்ட்ச்சி
நார்மலாய்ச்சா ஆய்ட்டு அதுக்கா சண்ட
அ ஆமா அதாவ்து அது நா சொல்லிருந்துருக்ணு உங்ககிட்ட இந்த மாறி
ஓ அதா நா சொல்ல சொன்ன அதா நேத் நா நேத்தே சொன்னனா இல்லயா
எது நேத்து நீங்க சொன்னீங்கள்ல நா வந்து என்ன நெனச்சே சண்டேவே இது முடியுது சேர் நம்ப எதுக்கு அப்டினுனா வுட்டே
சண்ட எல்லா முடியாது
அது சண்ட எல்லா முடியோந்தா நானு வுட்டே சரி எதுக்கு நம்ம சொல்லிகினு இத்தா முடிய போதே அப்டினு அதனால வுட்டேன்
ஓ ஓகே ஓகே
ஆஹ் சொல்லிருந்திருப்பேன்தாலும்
உம் உம் பரவாலயே என்ன என்ன எதாச்சும் ஒரு டாப்பிக் பேசலாம் என்ன டாப்பிக் பேசலாம் ழ்ஜ்ோ
அததான் கேட்டேன் எத கேட்டேன் நீங்க சொல்லவே இல்ல உங்க ஸ்டோரி உங்க ஸ்டோரி
ஏன் சூர்யா சூரி வந்து வந்து
எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதான் ஃபர்ஸ்ட் லவ்வா செகண்ட் லவ்வா
செகண்ட் லவ்னு சொல்லாம்
செகண்ட் லவ் சரி செகண்ட் லவ்வ சொல்லுங்க அது உரசல போலாம்
ஃபர்ஸ்ட் லவ் வந்து அந்தளவுக்கெல்லாம் இருக்காது செகண்ட் லவ் வந்து எப்படி தெரியுமா ஃபஸ்டா வந்து அனிம நான ப பாபோம் ஓகேங்களா டெலகிராம் இருக்கங்கிட்டேப்போ டெலிகிராம்ல வந்து ஒரு குரூப்ல அந்த அனிமை குரூப்ல இருந்தோம் ஒரு வாட்டி
ஓகே
வந்து அவங்கள மெசேஜ் அ அவங்க இருந்தாங்க ஆன்லைன் ல நான் வந்து குரூப்ல மெசேஜ் பண்ணாம பர்சனலா மெசேஜ் பண்ணேன் அப்ப வந்து அவங்க ரிட்டர்ன் ரிப்ளை பண்ணாங்க யார எக்கு மெஸேஜ் பண்றீங்க அப்படி இப்படி கேட்டந்தாங்க
ட் பாக்கேட்ச்சா
ம்
ஹலோ
ஆஹ்
ஹலோ ஹலோ
க்குது கேக்குதா
ஹலோ ம் ஆஹ்
ஆ இப்போ கேட்டிங்களே என்ன கேட்டீங்க
ச்சா கேட்ட
ஆடியோ ஸ்பார்க் லா ஆகல எனக்காச்சி அவங்களுக்காகல
உங்குளுக்காய்ருச்சா
ஆமா கொஞ்ச நாள்ளுக்கு அப்றோமா ஆச்சு என கு
ஆஹ் எப்டி நேர்ல மீட் பண்ணீங்களா அதுக்கப்றோ
இல்ல எப்பத்தெர்மா லாஸ்டா ஒரு மூணு வர்ஷோ கழிச்சு மீட் பண்ணோ நம்புவீங்களா
த்ரீ இயர்ஸா வந்து டெலிகிராம் ல நீங்க பேசிருந்தீங்க அப்ப
டெலிகிராம்ல இன்ஸ்டால வாட்ஸ்அப்ல
அஹ் அதுந்து த்ரீயேர்ஸ் மெசேஜ்ல போயிந்தது உங்களுது
ஆமா
பரவால்லயே ஒரு ஹோப் இருக்கு ஆனா உங்களுக்குள்ள ஒரு ஹோப் இருக்கு பாத்
ஆஹ் இருந்துச்சு அவங்க வேணானு சொல்லும்போது நா சொன்ன கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும் பாருங்க ஆமாம்மா
ஆஹ்
கண்டிப்பா ஒரு நாள் நடக்கு அப்டின்னு சொல்லுவே ஆனா அவங்க வந்து சொல்லுவாங்க அதலா ஒன்னுமே நடக்காது அப்டின்னு சொல்லுவாங்க
என்ன நடக்குனீங்க
உம்
என்னது
ஸ்பார்க் ஆகு அப்டின்னு சொன்ன ஆஹ்
ஓகே ஓகே
அவங்க வந்து அதெல்லா ஒண்ணுமே ஆகாது அப்டி இப்டினு சொல்லிட்டு இருந்தாங்களா ஆனா ஆனா இப்ப தெரியு இப்பதா தெரியுது அவங்களுக்கு என்ன பத்தி
ஆஹ்
ஆஹ் இப்ப சொல்றாங்க இப்பதா புரியுது அப்டி இப்டி சொல்லிட்டு இருந்தாங்க
அதாவது உங்களுக்கு வந்து நீங்க எந்த ஏரியானு தெ ரியுமா
யாருக்கு அவுங்களுக்கா
உம்
தெரியும்
அவளும் நேர்லயா
அப்படிதா
அதாவது உங்க டிஸ் டரிக்ட் ஆ இல்ல அதர் டிஸ்ட்ரிக்டா கேட்ட நியர்பையா இல்ல ஃபேர் ஆன்
மா பிரசிடென்சி காலேஜ் அவங்க
அந்த சைடா அந்த ரீஜ்யனா அவங்க
பக்கத்திலயே ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் அங்க பிரசிடென்சி காலேஜ்டருந்து அவங்க வீட்டுக்கு
பக்கத்து இதுவா இருந்ததுனால பொண்ணு வே வேற டிஸ்ட்ரிக்கா இருந்துதனா என்னா பண்ணிருந்திருப்பீங்க
வேற டிஸ்ட்ரிக்கா இருந்தா அவ்வளவா இதுவாயிருக்காது இருக்காது மீன்ஸ் ம் கேக்குதா
கேக்குது கேக்குது
ம் ம்
ஒரு ஹோப் இருந்திருக்காதுல்ல உங்களுக்குள்ள நம்பிக்கை ட்ரஸ்ட்ட் இருந்திருக்காது அந்த சைடு அந்த பொண்ணு என்னாப்பன்னுதுனு கூட தெரியாது ஒரு இதுக்குள்ள உங்களுக்கு ஓவர் திங்கிங் ஆ இருக் கு இது அந்த சைட அந்த பொண்ணு மாறந்துருந்தா ஓ
ஆமா இப்பவே பயித்தியம்புடிக்குது
அப்பனா ஒண்ண ஆயிருக்கோ
அதான் அப்போல்லா லாங்க்லா ரொம்ப கஷ்டம்
பாக்கவே முடியாம போயிருந்தா அதுவு ஒன்னா இருந்திருக்கணு கஷ்ட
உம் அந்த மூணு வருஷ பாக்காம இருந்தது வே ரொம்ப கஷ்டோ
உம்மா பாக்காம மூணு வருஷோ வந்துருந்தே பா
அப்பல்லா எப்டி இருந்திருக்கும் பாத்துங்க நென்ச்சு பாருங்க
அயனோ ஹ
தப் ப எப்டி இருந்துருக்கு அது ஒரு ஃபீல் அப்பறோ எப்ப தெரியுமா லா மீட் பண்ணோ ஆ ட்வெண்டி ஃபைவ்ல ட்வெண்டி ஃபைவ் ஆ ஜூன் மந்த் நெனக்கிற
ம்
அப்ப மீட் பண்ணோ வரஹமீட் பண்ணோ அப்றோ இந்த வா இந்த வாட்டி வந்து ஃபிப்ரரி ஆ சிக்ஸ் மீட் பண்ணோ கரெக்டா
டூ டைம்ஸ் தான் மீட் பண்ணிருக்கிங்க
ம் ஹூம் லவ் பண்ணத அப்புறமா சொல்ற ஃபர்ஸ்ட் வந்து போன வருஷம் மீட் பண்ணும்போது ஃப்ரண்டா மீட் பண்னோ
ஓகே
இப்போ பிப்ரவரில மீட் பண்ணும் போது ஆ லவ்வா மீட் பண்ணோ ஆமா அபிமா அப்றோ நெறைய டைம் மீட் பண்ணிருக்கே ஒரு மந்த் க்லி ஒரு த்ரீ டைம்ஸ் பாப்ப அவ்ளோதா
ஆ ஆ
மத்தபடி லா பாக்க மாட்ட பரவால்ல பரவால்ல
பரவாலன்ல பரவால்ல மீன்ஸு த்ரீ இயர்ஸ் பண்ணி மெசேஜ்ல பண்ணி வந்துருக்கேன்ற அது பரவால்லன்ற அ மாசத்துக்கு மூள வளர்ச்சின்றது கஷ்டம் தா
ஆ
நீங்க அடிக்கடி பாத்துட்டு லாங் டிஸ்டன்ஸா போயிருந்தன்னா இல்ல கொஞ்ஜ இது வந்திருக்கோ லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து பாக் கர்மாந்துதே
மூண் டைம் பாக்கும் போதே கொஞ்ச நிம்மதியா இருக்கூ பாப்பாவால மூண்டைம்மாச்சு மந்த்லி அப்டின் சொல்ட்டு ஏ திடீர்னு தோனு பாக்கனுன் சொல்ட்டு அ பாக்க முடியாது பேஸ்னுன் தோணு பேச முடியாது
கஸ்டோந்தா
உம் அப்புறோ
நம்ப அப்டி இல்ல பாக்கணு நனச்சா மெசேஜ் போட்டா போதும் பையன் கிளாஸ்ஸ விட்டு வெளியே வந்துருவா நா களாஸ்ஸ விட்டே வெளிய போய்டுவே
ஓ ஆமா நீங்க ஒரே காலேஜ் ப்பா
ஆமா லன்ச் டைம்ல எடுத்துனு போய் நா தா லஞ்சுக்கு வந்து வீட்ல இருந்து எத்துனு வருவ பின்ன அவுங் போய் ஊட்டி விட்டு
ஒ அப்போ அவுங்களுக்கு சேத்து நீ தா இந்தா நிங்க சாப்புடு
இல்ல இல்ல ஹாஸ்டல் ஃபுட் வந்து செ
ஓ
ஏனா ஏனா ஏனா கேஸ் பற்றா கொற ஆயிச்சுனால அவுங்க வந்து வெறகு அடுப் நல்லா ‌ சமைக்க ஆரம்பிச்சாங்க சமைக்க ஆரம்பிச்சது வந்து ஃபுட் டு எப்டினா மார்னிங் ஒரு ஃபுட்டுனா அதே ஃபுட்டு சூடு பண்ணி குடுப்பாங்களானு எப்டினு ‌‌தெரில ஒரே ஃபுட்டு தா மார்னிங்ல இருந்து மூணு வேலயு ஒரு ஃபுட்டு குடுத்துர்றாங்க போல அவனுக்கு அது வந்து வெறுத்து போயிச்சு அதனால அவ அதிகமாவே சாப் சாப்டவு போ மாட்டா ‌ சாப் டவு போ மாட்
உம் உம்
இல்லனா சாப்ட விட மாட் டா மூணு வேலனா அப்டியே விட்டுருவா பட்னியா அது ஒரு நால்னா பரவால ரெண்டு நாள் மூணு நாள் டெய்லி
உம் உம் உங்க ஜொரோலா அ ஃபீவர்லா வருமே
ஆமா ஃப்ரெண்டா இருக்கும் போதே வந்து நா வந்து அவனுக்கு வந்து ஃபுட் வந்து இது பண்ணே
ஓகே
அதுக்கப்புறலா ஆயிட்டதுக்கு அப்புறோ வந்து த நம்ம தா எடுத்துனு போய் குடுக்குறது நம்ப எத்துனு போய் இது பண்றது அ கலைலயே வா
சர்வ் பண்றதா
இல்ல இல்ல நீ உக்காரு அவனுக்கு வந்து வெஜிடபிள் சா சாதம் எதுவுமே சிலது புடிகாது அவ நான்வெஜ் தா சாப்ரத்தலா இதுவா சாப்பத்துலா நான்வெஜ் தா ஒக்காரு நத்த ஊட்டி விடு கொமட்டா மட்ல குத்துவே சாப்பலனா
உஹம் உஹம்
ஆ இப்டி இது பண்ணி
இப் இப்ப ரெண்டு பேரும் சேத்து தனியா எத்துனு போவீங்களா இல்ல
இல்ல இல்ல நா இ இங் எனக்குன்னு கட்டினனு வருத நா சொல்ல மாட்டே மதியம் அவனுகு ஊட்டி விட்டு வந்துருவே ஆஹ் சில டைம் வந்து நா அ அவ்ளோ சாப்ட மாட்ட ஏ தெர்ல இப்ப பசிகர்தே இல்ல
காதல் மயக்கோ வேற ஒன்னு இல்ல
ஆமா காதல் ஆமா அது தா எல்லா சொல்றீங்க ஆனா எனக்கு வந்து அப்டிலா இல்ல ஏனா சாப்பாட பாத்தோனே எனக்கு மூட் அப்சட் ஆயிடுது ஏனா சாம்பார் கார கொழம்பா இருகுதா அதனால அவன் கிட்ட தள்ளி விட்டு எல்லாத்தையு
தெரிலயே
அப்டிங்களா
ஆமா பசிக்காது பேசனா போதுன்ருக் அந்த மா தா இருக்கு
வந்து அவ சாப்ட்டா போதுன்ற மாரி இருக்கு ஆனா ஈவினிங் டைம் எனக்கு பசிக்கு அதனால ஏ வந்து இங்க வந்து அது ஊர்ல வந்து கஃபேல எதுனா சாப்டுவே
உம் உம் புரிது புரிது உம்
நா ரெண்டு கப்பல்லா எத்துணு போ மாட்ட ஒரே கப் எனக்கு மட்டு தா கட்டி கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் லவ் எப்டி ஃபர்ஸ்ட் லவ் எப்டி இருந்துச்சு
ஃபர்ஸ்ட் லவ் வந்து அவ விட்டு போயிட்டா அவ்ள தா
ஆஹ் அவ்ள தா அவ்ளதா கதவா ஹ
ஆ
உம்
வெறுப்பு அந்த அளவுக்கு
ஸ்கூல்லதா
ஸ்கூல் ஆஹ் ஸ்கூல்லவ்வு சொல்ல முடியாது காலேஜ் லவ்வு சோ
மிடில் மிடுலா
நம்மில் கிட்டு போமோது ஸகூல் போமோது ஸ்கூலுக் போமோது
ஃபுல்லா எத்தன மாச இருந்துச் எத்தன மாஸ் இந்த்
அத் த்து ஒரு மாசோலா இல்ல வர்ஷோ ஆஹ் டூ இயர்ஸ் இருக்கு
டூ இயர்ஸ்லே வந் பேஸ்னீங்ளா அவுங்கிட்ட
உம் அதெல்லா நல்லா மீட் பண்ணுவோ பேசுவோ
ஓ அஹ் டபுள் சைடா டபுள் சைடா ஓகே
ஆஹ் ஓகே நா அஹ் எப்டி சொல்றது புடிச்சிருக்கு அப்டின சொல்லுமோது வந்து அவுங்க வந்து கொஞ்ச நாள்க்கு ப்ண்ணாங் கொஞ்சு நாள் ஒர் டூ டேஸ் வெயிட் பண்ண அப்புறோ ஓகேஸ் சொன்னாங்க அப்ப இருந்து நல்லாதா போய்ட்ருக் ஃப்ரெண்டா இருந்து தாப் லவ் பண்ணோ அப்புன்டு அந்த அளவுலா இல்ல ரொம்ப நாள்லா இல்ல ஒரு எட்டு மந்த் அந்த மாரி இருக்கு
ஓகே அதுக்கப்புறோ ஏன் விட்டு போய்டாங்க
ஆஹ் அவுங் வந்து வேற யாரோ புடிச்சிருக்குன் சொல்டா விட்டு போவான் நெனைகிற கர்ட்டா அந்த ரிசன் தெர்ல ரீசனே தீவாள் அப்புறோ எனக்கு பேச புடிகுள அப்டின் சொன்னாலா
தி ஆஃப்டர் புரிஞ்சுகின்னீங்ளா
ஆமா அது நம்ளே புரிஞ்சுக் வேண்டிதா சோ நம்போ நம்ளே வேணான் சொல்றவங்கள நம்ப எதுக்கு டிஸ்டப் பண்ணுன் சொல்ட்டு நானு பேசாம உட்டே அப்போ அந்த டைம்ல வந்து நான் அணிவி பாக்க ஆரமிச்சே
என்னது தீரிசிஸ் அ அனினு
அ ப்ரேக் முக்கும்பது அனில் பாக்க ஆரம்பிச்சேன் அது ஒரு போழுதுபோக்கா போயிச்சு கொஞ்ச நாள் போயிட்டே இருந்தது ஓகே ஓகே